அது சொல்லுடி என்ன பண்ற ஹாய்
நீங்க எப்டி இருக்கிங்க
ம் நல்லா இருக்கே நீ என்ன பண்ற நீ எப்டி இருக்க
ம் இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோனா இன்னைக்கு காலைல நம்ம என்ன பண்ணோமோ அத பத்தி பேசலா
சேரி ஓகே பேசலா நீ என்ன பண்ண காலைல
காலைல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க நாங்க காலைல எஞ்சு பசங்கள ஸ்கூல்க்கு அனுப்ச்சுவுட்டு அதுக்கப்புறோ காலைல என்னென்ன வேல பாக்கனுமோ அத பாத்துட்டு ம்
நானு வந்து அப்டியா எனக்கு காலைல எந்துருச்சு எ பொண்ண ரெடி பண்ணி குளிக்க வச்சு அவளுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து சாப் சாப்பாடு ஊட்ற ஊட்டி அந்த மாரிதா போயிட்டு இருந்துச்சு நீங்க என்ன சமச்சீங்க
நாங்க காலைல எஞ்சு எ பசங்கள தா எழுப்பி கூலுக்கு அம்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புற துணி வ துணி துவைக்கிற வேல இருந்துச்சா அந்த துணிய துவச்சுட்டு அதுக்கப்புற ஹஸ் ஹஸ்பண்ட் வந்து ட்டல்காரங்க வந்து வேலைக்கு போனு அந்த வே அவுங்கள அனுப்ச்சு வுட்டுட்டு அதுக் அப் ப்றோ நம்ம என்ன பண்ணணுமோ அதை நா வேல காலைல வேல சாப்புடுற சாப்பாடு அதெல்லா சாப்ட்டுட்டு அதுக்கப்புற மத்தியான ஒர்க் ஆரம்பிச்சாச்சு மதியான பசங்களுக்கு சாப் பாடு கட்டி வுடணு
ஆ நானு எங்க வீட்டுக்காரவங்களுக்கு காலைல வந்து சமச்சு காலைல வந்து என்ன சமச்சேனா ஆ லெமன் சாதோ செஞ்சு அப்புற வந்து பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சு அவருக்கு கட்டி அனுப்ச்சு ட்டு அதுக்கப்புற எ பொண்ணுக்கு காலைல டிஃபன் ஊட்டுனே டிஃபன் வந்து இட்லி குடுத்தே அவளுக்கு சாப்ட்டா சாப் ட்டுட்டு திருப்பி வந்து அவளுக்கு மத்தியானோ லன்ச்சு செஞ்சு நாங்களு மத்திய மத்தியான லன்ச்சு வந் து லெமன் சாத வச்சு அதே பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்ட்டோ சாப்ட்டுட்டு ம்
சாம்பார் வச்சு சாப்ட்டுட்டு இப்பதா சாப்பாட வீட்ல வே வீட்டுக்காரங்க வந்தாங் அ இப்ப தா சாப்ட்டோ சாம்பாரு கேரட்டு பொ ரியல் அப்பறோ முட்ட இதெல்லா சாப்ட்டுட்டு இப்பதா கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கலாமே அப்டின்னு சொல்ட்டு ரேஸ்ட் எடுத்துட்டு இருக்கோ
அப்படியா எனக்கு ரெஸ்டே இல்ல தி ‌ அவள வந்து குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு காலைல அதுக்கே வந்து டைம் ஆயிச்சு
பொண்ணு உங்க பொண்ணு என்ன வயஸ் உங்க பொண்ணுக்கு
ஏ பொண்ணுக்கு வந்து ஒன்னே முக்கா வயஸ் ரெண்டு வயஸ் ஆக போகுது இன்னும் ரெண்டு மாசொ இருக் குது அவள வந்து சின்ன பாப்பாவா இருக்கர்னால அவள ரெடி பண்றதுக்கு சாப்பிட வைக்கிறதுக்குள்ள ஒரு வழியா ஆயிடுது அதுலயே டைம் போய்டுது ரோஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது
ம் ம் பரவாயில்லா அப்புறோ எப்டி நம்ம பசங்கள வளர்க் குறது கஷ்டப் பட்டாங்கனே ஆரோக்கியமா சாப்பாடு கொடுக்கலா நல்லபடியா பாத்துக்கோங்க
ஆமா அப்டிதா செஞ்சு கொடுக்குறே இப்ப மதியானோ வந்து ஒரு எக் பாயில் பண்ணி குடுத்தே அதுக்கப்புறோ சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறோ வந்து திருப்பி பசிக் க்குதுன்னு அழுதுச்சு அப்புறோ லெமன் சாதத்தை ஊட்டி விட்டுட்டு தூங்க வச்சே தூங்கிர்ச்சு ரைம்ஸ் பாத்துச்சு ஆ டிவிலா ரைம்ஸ் போட்டு வுட்டே ரைம்ஸ் பாத்துக்கிட்டே தூங்கிரூ எ மக அந்த மாரிதா எங்களுக்கு ரொட்டீன் போயிட்டிருக்கு இப்ப அவ தூங்கணுட்னே தா நம்ம எல்லா வேலயூ செய்யணோ அவ தூங்கி ட்ருக்கும் போது முழுச்சிர் ருக்கூ போது நம்ம வேலய எதுவுமே செய்ய கூடது அவ பக்கத்துல இருக்கணோ அவ கூட விளயாடணூ அவ கூடதா நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறா சின்ன பிள்ளையாட்
எனக்கு இனிமே தா ஈவினிங் வந்தா போனாதா பசங்க அன்ப்சிவுட்னோ மதர்சாக்கு அன்ப்சிவுட்னோ
ஆ
அந்த மாரி பீ பிளிங்கா தா இங்க அடுத்து எனக்கு இப்ப கொஞ்செ நேரோ ரெஸ்ட் டு ரெஸ்ட் எடுத்துட்டு சரி ஓகே பசங்க வரக்குல்ல இப்ப எல்லா வேலயூ முடிச்சுச்சு ட்டோம்னா அவங்க வந்தவுட்னே அவங்கள பாக்க கரெக்ட்டா இருக்கூ டைமு
அஹ்
அப்டின்னு நம்ப அவங்கள பாக்கணோ
அப்படியா
ம் ஹூம் நீங்க வந்து அது என்ன சத்தான சாப் பாடு குடுங்க நம்மளுமே சத்தான சாப்பாடு சாப்பிட்ணோ
ம் இப்ப ஈவினிங் வந்து ஈவினிங் இரூப் ட்டீனே ஒண்ணூ இருக்கோ இதுக்கப்புறோ ஈவினிங் ரொட்டீன் பண்ணணோ அவள்க்கு அவளுக்கு தேவையானது சத்தமாவு கஞ்சிதா வெயித் தூங்கி தூங்கிட்டு இருப்பா இப்போ தூங்கி எழுந்துர்ச்சு டூ இப்ப அவளுக்கு வந்து சத்துமாவு கஞ்சி செய்யணூ அப்புறோ மத்தியானோ சாப்ட்ட வெஷல்ஸ் ளா சிங்கள அப்படியே கெடக்குது அதெல்லா வாஷ் பண்ணி வைக்கணோ அப்புறோ வந்து துனியெல்லா துவச்சு போட்டு அப்றோ பாப்பாவுடையது அதெல்லாம் வந்து காய வைக்கணூ அடுத்து எடுத்து மடிச்சு வைக் க்கணோ இந்த மாதிரி நெறய வேலைகள் வீட் ல நம்ப பாப்பா வச்சிருந்தாலே இருக்குது நீங்க என்ன வேல பாத்தீங்க காலயில இருந்து
நா காலில வந்து பசங்க அம்மிச்சுட்டதோட சமக்க போய்ட்டே சமச்சிட்டு அப் மதியானோ சாப்பாடு கட்டிகுட் நடக்குத்த சமத்துத்துட்டு
ஆ
கவன் டா அதோட சாப்ட்டுருச்சுங்க சாப்ட்டுட்டு அவங்க அப்பா வந்துட்டாங்க ஒரு சாப்பாடு வெ சாப்பாடு வச் டிட்டு அதுக்கப் செரி நம்ம வேல்ய பாக்கலா இனிமேதா நமக் தே நமக்கு
ஆ உங்கள்க்கு ஈவ்னிங் ரொட் இருந்தா போல ஆ எங்களுக்கு ம் எங்களுக்கு வந்து ஃபுல்லால் போ கொஞ்சம் நேர அவ தூங்குவா இப்பதுக் பரா ஒருன்னா அஞ்சு மணி ஈவ்னிங்க்கி எந்திச்சுருவா பா அவளை எங்யாவ் விளையாட கூட்டிட்டு போலான் ருக்கோ பார்குக்கு ஏன்டா வீட்டுக்குள்ளே இருக்குறாளாப் பிள்ள அதுனால அவளக் போர் அடிக்கிது போல ச்செரி பாருக்ல கொஞ்ச நேர விளையாண்டா நல்லாருக்கு அப்டின் சொல்லிட்டு பக்க தீட்டுக்காரங்கோ அவ்ங்களு ஒரு பாஸ் பொண்ணிர் க்குது அந்த பிள்ளைக்கி டூ இயர்ஸ் ஆவுது அந்த பிள்ளையோட அம்மாவு வாங்க நம்ம போய் கூட்டிட்டு போயிட்டு விளையாட வ ச்சுட்டு வர்லா அப்டினாங்க அதனால வந்து நாங்களு இப்பக் கூட்டிட்டு போணு சாய்ந்தரு எந்திர்ச் சொன்னே அதுக்கு ரொட்டீன் பண்ணி வச்சுட் ட்டு போய்ட்டு பார்க்குக்கு போய்ட்டு வெளாட வச்சு கூட்டிட் வரணு ம் உங்க பசங்க சாங்காலோ வந்தோனே நீங்க என்ன பண்ணுவீங்க
நாங்க வந்து ட்யூசன்க்கு அம்ச்சுட்டு டியூசன்க்கு இன்னிக்கு போகயிருக்காங்கர்
ம் அப்படியா
தெய்
ம்
அப்ப நம்ம அத்துல நீ பாக்கலா வெசல்ஸ்லா நமக்கு கடக்கும் கழுவணு கழு பன்ட்டு பசங்க வந்தன்னா பால் குடுக்குணு சாப் அதுக்கப்றோ நைட் சாப்பாடு இத்ரி போல் இந்த நால்புலை இப்டிதா
ஆ அப்
ஒரு நாள் நம்ளுடைய ஜிவிசம் இப்டிதா நடக்கு நிக் இன்னு இன்னிக்கி நாலு இப்டி தா போவ் ஆமா
ம் ஆமா நைட்டு அதுக்கப்பறோ செவன் தர்ட்டி போலே ஹஸ்பண் வந்துருவாங்க அவ்ங்களுக் க்கு வந்து டீ கேப்பாங்க அப்ற ஸ்நாஸ்க் கேப்பாங்க எடுத்துட்டு போய் குடுக்கொணு அவந்து பாரு ட்லர்ந்து ஒரு ஃபைவ் ஹை ஓ க்ளாக்கு ஃபைவ்வ தாட்டி நம்ம ரெடி ஆயிட்டு போய்ட்டு அங்க பிளைங்கள விளையாட வச்சுட் நம்ம வருவோ வந்து அதுங்களுக்கு திருப்பி பஷ் திக்க வெளான்ட்டு வந்து ஏதா ஸ்நாக்ஸ் குடுக்கணு செவன் தர்ட்டி எய்ட் ஓ க்ளாக்கே ஹஸ்பண் வந்துருவாங்க ஹஸ்பண்க்கு டீ போட் ட்டே எல்லாமே குடுத்து குடுக்கணு அப்பற திருப்பி டின்னர் சமைக்கணு டின்னர் சமைத்துட்டு அது வெஷல்ஸ் இருக்கு அத கழுவணு இப்பிடியேதா இந்த ஒரு நாள் ஃபுல்லா போயிட்ருக்குது நம்மளுக்கு நமக்குன் ஒரு வந்து ரிலாக்சேஷன் டைமே கெடைக்க மாட்டேங்குதுல்ல
அப்டிதா எங்க வீட்லயு இப்ப கொஞ்ச நேர ரெஸ்ட் எடுத்தமா இந்த பசங்க வந்துருவாங்க ஒன் பை ஒன்னா வந்துருவாங்க அவங்களுக்கு உண்டானத ஒண்ணு ஒன்னா எடுத்து குடுக்கணு அவங்கள குளிக்க வச்சு எடுத்துக்கணு எடுத்துட்டு வந்து சாப்பாட ஊட்டி அதுக்கப் ற பால் ஏதாவது குடுத்துட்டு அதுக்கப்புற இன்னைக்கு மதர் சாக்கு கூட்டிகிட்டு போறேன்ருக்காங்க அதுக்கு அமிச்சு உட்டுட்டு அதுக்கப்பற அதுல இருந்து வந்த ஒன்ன அப்ப ஏதாவது ஸ்நாக் க்கி ஸ்நேக்ஸ் எதாவது குடுத்துட்டு ட்யூசனுக் அனுப் ச்சுடனு இன்னைக்கு டியூசனுக்கு போறேனுருக்காங்க ரெண்டு பேரு டியூசனுக் போயிட்டு வந்தோன சாப்பாடு வெக்கணு நா ஏதாவது வேனுமானு கேட் டு அதுக்கு சாப்பாடு வெக்கணு இப்டியே போயிடு டைமிங் நைட்டுதா கொ ஞ்ச நேர மறுபடி கொஞ்ச நேர எனக்கு கொஞ்ச ரிலாக்சேஷன் இல்ல நா வேலயவே பாக்கவேலயே இனிமேதா வேலைய ஆரம்பிக்கணு காலையில வேலை முடிஞ்சிருச்சு மத்தியான வேலை முடிஞ்சிருச்சு இனி ஈவினிங் வேல பாக்கணு ஈவினிங்தா ஜாஸ்தியா எங்க எனக்கு
ஆமா எங்களுக்கு ஈவினிங்தா ஜாஸ்தியா வேல இருக்குமே ஏன்னா இவங்க அப்பா வந்துருவாங்க எ ஹஸ்பண்ட் வந்துருவாங்க ஹஸ்பண்ட் வந்தோன அவங்களுக்கு டீ போட்டு குடுத்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணது கூட நம்மளுக்குன்னு ஒரு ரிலாக்சேஷன் டைமே கெடைக்க மாட்டிக்குது நம்ம வந்து நம்மளுக்கு ரிலாக்சேஷ டைம்னா நம்ம கடைக்கு போறது மட்டும்தா நம்மளுடைய ரிலாக்ஷேஷன் மத்தப்படி நம்மள வந்து வெளிய கூ ட்டிட்டு போறதோ அதெல்லா பண்ணவே மாட்டேக்கிறாங்க சண்டே ஆனா கூட நம்மளலா வெளிய கூட்டிட்டே போ மாட்டேக்கிறாங்க வெளிய கூட்டிட்டு போனாலு இந்த ஷாப்பிங் போறதா நம்மளுடைய கட கடைக்கு வந்து ஷாப்பிங் போயிட்டு தேவையான கிளாஸரிஸ் வாங்கறதா நம்மளுடைய ரிலாக்சேஷன் டைமாவே இருக்குது இப்பல்லா பசங்கள கோட லீவ் நேத்துல எங்கியாது கூட்டிட்டு போணுனா முடியவே மாட்டேக்கிது நம்மளுக்கு ஏன்னா வீட்டோடைய ரொட்டினே கரெக்ட்டா இருக்கு
அப்டிதா எங்க வீட்லயு வீக்லி ஒன்ஸ் எங்கயாவது வெளிய போலான்டா பசங்க இப்பதா ஸ்கூல் தொறந்துருக்காங்க படிக்கனு எழுதனு அப் டின்றாங்க சோ அதனாலயே செரி ஓகே அவுங்க அவுங்க இது பண்றதானே நமக்கு அப்டின் சொல்ட்டு அ ஓகேன்னு அப்டியே விட்றது போய் போய் படிங்க எழுதுங்க அப்டின்னு
ஆ அப்படியா சேரி நீங்க என்னன் பாருங்க பாய் ம் உங்களுக்கு பாய்
ம்
ம்